நல்லா இருக்க நல்லா எந்த ரீஸன் சார்
நா நல்லா இருக்கே இப்போ போன வார வந்து அந்த நம்ம இந்தியால ஐ பி எல்லு அ அவளோட வெளயாட்டு வந்து நிறைவடஞ்ச்சி ஆ நீங்க ஐ பி எல் பாக்கறது பழக்க உண்டா நீங்க வந்து அப்டி பாக்குறவரா இருந்தாக்கா ங்க எந்த அணிய வந்து நீங்க வந்து பின்தொடர்ந்து அ வறீங்க நீங்க
இப்போ வந்து பாத்தீயன்னா இப்ப ரெண்டு வருஷமா நா மேக்சிமோ அதுல லய அதுல கொஞ்சோ இன்ட்ரெஸ் இல்ல எனக்கு
ஓகே
இந்த ரெண்டு ஐ பி ல் ரெண்டு ஐ பி எல் மட்டு நா கொஞ்சோ என்ன அது கொஞ்சோ வ இன்ட்ரஸ்ட் இல்லாம போச்சு ரெண்டாயிரத்தி மட்டு அதுக்கு முன்னாடி எல்லாமே தெரியு லலித் மோடி ஆரம்பிச்சதுலர்ந்து அதுக்கப்றோ அஹ் வந்து துதது ரண்டாயிரத்தி ரெண்டாயிர்த்தி எட்ல இருந்தே எனக்குவ் அதுல இன்ட்ரெஸ்ட் இருந்துது
ஆ
ஆ இப்பொ வந்துப் பாத் ஏன்னா அது கொஞ்சோ அதுல கொஞ் ஞ்சோ இண்ட்ரெஸ்ட் கொஞ்சோ கம்மிய இந்தச் சென்னை சூப்பர்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து உள்ளப் போறது போறதுனால இந்த அதனாலே ஓ கொஞ்சோ இன்ட்ரெஸ்ட் கொஞ்சோ கம்மியாயிடுச்
ஆ ஓகே ஓகே
உம் ஆ நாலஞ்சு வருஷமா தோனிக் கேப்டனா இருக்கம்போது தோ தோனி விளையாடும்பொலுது கொஞ் நல்லாருந் து அதுக்கப்பறோ ஜடேஜாவுக்கு அப்புறோ கொஞ்சோ அ இதாருந்தோமுனா கொஞ்சோ டவுன் ஆணோன்னா கொஞ்சோ
ஓகே ஓகே புரிஞ்சிடுச் ஆ சோ இப் இப்போ சென்னை தோத்துக்ட்டே வராங்க டோனியு வெளாட்றதுல்ல அதனால அவுங்களுக்கு ஆர்வோ வந்து குறைஞ்சிச் ச்சி அத
கொ கொ ஆ கொஞ்சோ கொறஞ்சிருக்கு அது கொறைல பாக்கலா கொஞ்சொ கொஞ்சொ கொறஞ்சிருக்கு ஆனா எல்லாப் பிளேயர்ஸ் எல்லா எல்லாட் டீமு பாத்தீங்கனா எல்லா டீம்மே இப்ப வந்து வந்து பத்தீங்ன்னா எல்லா டீம்மே நல்லா வெளையாறாங்க யாரையோ கொற சொல்றத்துக்குல்ல பஞ்சாப் ஆரம்பத்துலந்தே இந்த இந்தடி இந்த சீசன்லக் கூட பஞ்சாப் ஃபஸ்ட்லேதா நல்லா வந்தாங்க அதே மாரி ந்தஅ ர ராஜஸ்தான் ராயல்ல ஒருச் சின்னப் பய வெளான்னா பாருங்க அவ இப் இப் இப்போ வரப் பசங்கலா சொல்லவே வேணா நல்லா கில்லி ஆளுகளா வெளயாட்றாங்க
ஆமா கரெக்டா சொன்னிங்க ஒங்களுக்கு இந்தக் கிரிக்கேட்லதா அதிக ஆர்வமா இல்ல அதத் தவிர்த்து வேற எதாச்சு வெளையாட்டுல உங்களுக்கு ஆர்வமிருக்கா
எல்லா வெளயாட்டு ஓரளவு கொஞ்ச கொஞ்சம் சர் சர் நா ஆரம்பத்துல வந்து ஸ்கூல்ல வந்துப்பாத்த ஃபுட்பால் ப்ளேயர் தா நா துக்கப்பறோ கொஞ்சொ அதுல இண்ட்ரெஸ்டாயிருந்துக் கிரிக்கெட் வந்ததுக்கப்பறோ ச்சேரி அதுல கொஞ்சொ லைக் அப்டியே
சேர் சேர் சேர் ஆஹ் இப்போவப் பாத்திங்கன்னாக்கா அவுங்களுக்கு அந்த ஐ பி எல் ல பாத்தீங்னா ஒருப் பத்து டீம் வெளையாடுவாங்க அவரெண்டு மாசோ வெளையாட் தேர்ப் ஓ அதுல வந்து அ யார் ன்று அ பத்துட் டீம் முல நாலு டீம் யாரு நாலாவ் ஓ ஒன்னு ரெண்டு மூணு நாலு அணி முதல்ல வர நாலு அணி வந் து அவுங்க இறுதி ஹூ விளையாட்டு வெளையாண்டு அதாவது செமி ஃபைனல் வெளாடுவாங்க அடு கப்றோ ஃபைனல் ஒரு ஆட்டு வின் பண்ணுவாங்க சோ அ இப் இப்போ வந்து ஆர் சி பி அதாது பெங்களூர்னு ஒரு அணி இருக்கு அவுங்க தா இந்த வருஷோ கப்பு ஜெயிச்சாங்க போன மொறயு அவுங்கதா கப் ப்பு ஜெய் சாங்க அதவது பேக் டு பேக் கப்பு ஜெய்ச் ச அணியியில வந்து இப்போ பெங்களூரு வந்துருச்சு இதுக் க்கு முன்னதாக ரெண்டு அணி இருந்துச்சு அது அது என்னன்னு
ஜெவிச்ச சென்னை இருந்துது
ஆமா இருஞ்ச்சிப் ப்ப அந்த வரிசைல வந்துப் பாத்தீங்கன்னா இப்போ ஆர் சி பி இருக்கு ஆர் சி பி ய பாத் த்தீங்கன்னா இந்த ஐ பி எல் வந்து கிட்டத்தட்ட பத்தொம்போது வருஷோ முறிஞ்சிருச்சி அவுங்களுக்கு வந்து பதினேழு வருஷ் யமா அவுங்க முயற்சி செஞ்சி கப் ப்பே கெடைக்கல அவுங்களவுக்கு அந்த அந்த அணிய வந்து எல்லாருமே கேலி செஞ்சி கூத்தாடி இது பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா அவுங்களுக்கு வந்து பாத்தீங்கனாக்கா பதினெட்டாவது வருஷோ பத்தோம்போது வருஷோ இந்த ரெண்டு வருஷமு‌ பேக் டு பேக் கப்பு கெடை ச்சிருக்கு அவங் வந்து இந்த ஐ பி எல் ல வந்து முதலாவ்து போட்லந்து இறுதி போட்டி வரையு அவுங்க ஒரு சேம்பியன் டீம்மாரிதா வெளையாண்டாங்கொ
கண்டிப்பா கண்டிப்பா ஆமாமா சேம்பியன் மார்தா வெளையாண்டாங்க கொ ஆரம்பத்துலந்தே து சொன்ன மாரி பஸ்ட் செகண்ட்ல தா வந்துகிட்டு இருந்தாங்க
உம் ஆமா ஆமா ஆமா ஜெயிச்ச அவுங்க தோத்த மேட்ச் கூட அவ்ளோ ஆ என்னது ப சண்ட போட்டுதா தோத்தானே தவற ரொம்பவு கேவலமான இன்
கேவலமா தொறக்கல ஆமாமா ஆமாமா உம்
இந்த ஐப் ஐ பி எல்ல நீங்க வந்து அவ்ளோவா நீங்க பாக்கல நீங்க சொல்லிருந்தீங்க அதுக்கு முன்னாடில்லா ஐ பி எல் பாத்தது இருக்கீங்களா நீங்க அதுல உங்களுக்கு சிறந்த விளையா ட்டு உங்களுக்கு எந்த விளையாட்டா இருக்கு அதுல உங்க ஸ்பிரிச்சர்ஸ் சிறந்த வீரர் யார் எதனால அத பத்தி சொல்லுங்க
எனக்கு ஐ பி எல் கேக்குறீங்களா இல்ல காமனா கேக்குறீங்களா
ஐ பி எல் ஐ பி எல்
ஐ பி எல் மட்டுந்தா எனக்கு தெரியு
உம்
சிறந்த விளையாட்டு வீரர் யாருன்னு கேட்டீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ல வந்து ஒரு சான்வார்ன் விளையாடுனாரு பாருங்க
ஆமாம் முதல்ல அஹ் இரண்டாயிரத்தி எட்டுல வந்து அவர்தான் கேப்டனா இருந்தாரு பஸ்ட் பஸ்ட் ஆஹ
சென்னை சூப்பர் கிங்ஸ்ல ஹைடன் விளையாண்டாரு பாருங்க
ஆமாமா இப்போ அவர் வந்து இந்த டீமோட கேப்டன் அதாவது கோச்சா இருக்காரு
கோச்சார அவுங்க ரெண்டு பேரும் ஆமா ஆமாமா அவுங்க ரெண்டு பேரும் நல்ல பிளேயர் எனக்கு அவுங்க ரெண்டு பேரும் கொஞ்சோ அவுங்க விளையாடறது எனக்கு கொஞ்சோ புடிக்கு அதனால ஒரு இதா சொல்ல கிடையாது அது இதா அவ்வளவு இதா கிடையாது ஆனா சேர் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ராஜஸ்தான் ராயல் வந்து கப்பு கே வாங்கினதுக்கெல்லா அவர் ஒரு காரணம்
கண்டிப்பா கண்டிப்பா உம் ஆஹ் இந்தியா வீரர்கள்ல யாரு புடிக்கு உங்களுக்கு
இந்தியா வீரர்களை யாரு புடிக்குனா அந்த வீரர கேட்டீங்கனா நீங்க உங்களுக்கு சிரிப்பாயிரும் ஆனா அந்த சரியான திறமையான வீரர் அந்த வீரர் ஃபீல்டிங் ஃபீல்டிங்லயும் ஆல்ரவுண்டர் அவரு அவர் நீங்க பாத்துருபீங்க அவரோட இதெல்லா எடுத்து பார்த்தீங்கனா தெரியு அவர் எப்படியானு எனக்கு ராபின்ஸ் ரித்திக்க ரொம்ப புடிக்கு
யாரு
ர ராபின் சிங்
எந்த கே பேரு கேள்விப்பட் ட மாரி இருக்கு ஆனா அவரோட முகம் வந்து சரியா எனக்கு எண்ணத்துக்கு வர்ல அவர் எந்த வருடத்தல விளையாண் ட ஆட்ட வீரர்
அவர் வந்து தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி ஏழு வேல்டு கப் வரைக்கு இரண்டாயிரத்தி பதினொன்னு வரைக்கு விளையாண்டாரு
ஓகே ஆல் கே ஆஹ்
வேல்டுகப் போறைக்கும் விளையாண்டாரு அவரு விளையாண்டாரு கே அவரோட அவரோட இது ஏதாவது கிடைச்சதுனா வீடியோ எதும் கிடைச்சதுனா வந்து பா பாருங்க க்ளிப்பிங் எதும் கிடைச்சுதுனா போய் பாத்து பாத்தீங்கன்னா தெரியும் அவர் மாதிரி ஒரு ஒரு இவருக்கு யுவரா சிங் முன்னாடி எல்லாம் ஆல்ரவுண்டர் வந்து அவர் தா அவரோட ஃபீல்டிங் அ அவரோட அவரோட ஃபீல்டிங் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஜானி ஜோஸ் கேள்விப்பட்ரிக்ங்கிளா
ஆமா ஆமா ஜான்டி ரோ
சவுத் ஆஃப்ரிக்கா ஆமா சவுத் ஆஃப்ரிக்கா பிளேயர் பிளேயர் அவரு அவர் ஈக்கோலா அவரு பண்ணுவாரு
சூ
அவரு அணியே இப்டிதா அவரோட இது எதாவ்து கிளிப் க்ளீப்பிங்ஸ் இருந்தா எடுத்து பாருங்க
கண்டிப்பா கண்டிப்பா அவரு வந்து ஃபாஸ் பவ்லரா ஸ்பின் பவ்லரா ஆல்ரவுண்டர் சொன்னீங்க நீங்க ஓகே ஆனா பேரு கேள்விப்பட்ட மாரிதா நாபக இருக்
உம் அவரு சென்னைக்காரு சென்னை அவரு அவர் அவரு வந்து தி அவரு இண்டியன் அவரு இந்தியன் அவரு வெஸ்ட் இண்டீஸ்ல போய்ட்டு அவ்ங்க ஃபேம்லியெல்லா வெஸ்ட் இண்டீஸ் ல போய்ட்டு செட்டில் ஆயிட்டாங்க
ஓ
அப்பறம் அவ்ங்க ஃபிரெண்ட் அவரா வந் ஜாப்புக்கு அவ்ங்க ஃபே அவ்ங்க முன்னோர்கள் வந்து வே இதுக்கு போறனால வேல அந்த அங்க அவ்ங்க வேல விஷ்யமா அவ்ங்க போ போவாங்கல்ல
ஆமா ஆமா
அப்ப முன்னோர்கள் போயிட்டு அங்க போயிட்டு அங்க வேலைக்கு வந்து அப்பற அவ்ங்க அங்கயே இத ஆய்ட்டாங்க
ஓகே அங்கயே செட்டில் ஆயிட்டாங்
மா அதுக்கப்பற வந்து பாத்தோனாக்க அஹ் அவர் மட்டு வந்து இந்தியாவுக்கு வந்ட்டாரு விளையாட்டுக்கு விளையாட்றதுக்காக சென்னைல தா இருக்கு சென்னைலதா சென்னை டீம்காரு தா அவரு
ஓகே தமிழ்நாடு ஆளா
தமிழ்நாடுல தமிழ்நாடுல ராஞ்சிலெல்லா சூ நல்லா வெளையாண்ட்ருக்காரு
ஓகே ஓகே ஓகே உம் உம்
அதுனால ஆ நீங்க் பாருங்க அவரு எப்டி அ அவ் அவரு அதா கிளிப்பிங்ஸ் எது கெடச் கெடச்சுனா பாருங்க கெடைக்கு கெடைக்கு ராபின் சிங்கோட ஸ்கோர் போர்டுன்னா கெடைக்கணு அவரு நெறையா போராடி அவரு வந்து எப்டிங்கனா சச்சின் டெண்டுல்கர் எல்லா அவர்லா அவர்ட்ட வந்து வெளையாடவே முடியாது அந்த மாரி விரையாடு போராடுவாரு கடைசி வரக்கு உயிர குடுத்து வெள்யாடுவாரு உண்மைலே ஓடு ம அ கை கால் ஒடஞ்சாலு செரி எது ஒடஞ்சாலு செரி ஃபீல்டுலேலா ஐயோ அவர் நாப்பத்தி ரெண்டு வய்சு வரக்கு வெளாயாண்டாரு
ஓ சூப்பர் சூப்பர் இப்ப உள்ள காலகட்டத்ல எல்லாருமே முப்பது முப்பத்தி அஞ்சுலயே ரிட்டையர் ஆயர்றாங்க
இப்ப வந்து மும்பைல கோச்சரா இருந்தாரு
ஓ ஓகே ஓகே ஆ
கொஞ்ச நாள் இப்பவு இருக்
அ இப்பவு அந்த மாரி சின்ன சின்ன அகாடமி அந்த கோச்சிங் எல்லா பண்ணிட்ருக்
ஆ பண்ணிகிட்ருப்பாங்க பண்ணிகிட்ருப்பாங்க இப்ப மும்பைல செட்டில் ஆயிட்டாரு முன்னாடி சென்னைலதா இருந்தாரு இப்ப மும்பைல செட்
நீங்க மேட்ச் எதாச்சு நேர்ல போய் பாத்தது
ம் ம் ம் நேர்ல பாத்ருக்கே நேர்ல பாத்த ஒரு தடவ ஸ்ரீலங்கா டூ ஸ்ரீலங்காக்கு ஒரு வியாபார வேலையா போயிருந்தே அப்போ வந்து டி டுவெண்டி வேர்ல்டு கப் வெளையாண்ட வந்து வெளையாடுனாங்க அந்த சீசன்ல யார்ன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ரெண்டாயிரத்தி பதினொன்னு
ரெண்டாயிரத்தி பதினொன்னு டி டுவெண்டி வேர்ல்ட் கப் இல்ல ஃபிப்டி ஃபிப்டி வேர்ல்ட் கப்தா இருந்துச்சி
இல்லது அதுக்கா ரெண்டாயிரத்தி பன்னென்டுன் நெனைக்ற ரெண்டாயிரத்தி பதினொன்னு பன்னன்டு அந்தத டைம்ல அப்ப யாருன்னுக்கு ய யாரு யார் விளையாடுனா ந ந ம் ஆப்கானிஸ்தானு இன்டியா இன்டியாவு வெளையாண்டாங்க அங்கெல்லா இங்க மார்லா கும்பல் கெடையாது ஸ்ரீலங்காலெல்லா இங்க மாரி டிக்கெட்லா கெடையாது சும்மா ரோட்ல வெச்சு சும்மா குடுத்துட்ருப்பாங்க டிக்கெட்லா யார் வரிங்ளோ
ஓகே
அப்பலா ரோட்ல சும்மா குடுத்து காசு குடுத்துலா நா வாங்கல சும்மா ஃபஸ்ட் கிளாஸு போயி அப்ப அஸ் வீனா கம்பீர் கம்பீரு அஸ்வின் இவுங்கெலா அந்த டீம் விளையாண்டாங்க அப்ப
ஆ ஆ ஆ
அப்ப நேரடியா அத பாக்கறதுக்கு எனக்கு வாய்ப்பு கெடச்சிது
சூப்பர் சூப்பர் ம் எப்டி இருந்துச்சு அந்த அனுபவம்
நல்ல நல்லா நல்லா இருந்தது ஓகே கிரௌண்ட்ல பாக்குறது லைவ்ல பாக்குறது அது ஒரு எல்லா ஜாலியா இருப்பாங்க எல்லா
உம்
எல்லா நால அ நல்லா அது நல்லா ப கீழே அது அதாது ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே நேரா பக்கத்துல இருக்க மாதிரியே குடுத்தாங்க ஆ.. நம்ம இந்த இதுல டிவில பாக்குற மாரிலா கிடையாது அது பக்கத்துல பக்கத்தில நிக்கிற மாரி இருக்கு அந்த பீல்ட எல்லா அதெல்லாம் கொஞ்ச லாங் லாங்கல தான் நிக்குறாங்க எல்லா
ம் ஆ ஸ்ரீலங்கால பாத்துருக்கே கீங்க இங்க சென்னைல இந்தியால எங்க
இந்தியாலல்லா பாகுறதுக்கு டிக்கட் அதெல்லா ரொம்ப கஷ்டோ சார் இங்கெல்லா போராடி போயிட்டு உள்ள போயிட்டு உள்ள போயிட்டு வெளிய வர்ரது கஷ்டோ ஏதாவது இந்த ஓ டெஸ்ட் போடு டெஸ் த்து ஒ ஏதாவது போய்ந்துச்சுன்னா போய் பாக்கலா வேற வந்து இங்க ஒன்டே ஒன்டே கூடப் போந்து டெஸ்ட் மாரிதா ஆயிடுச்சு ஒன்டேல்லா யாரு பாக்க போறது இல்ல ஐபி ஐ பி எல் வந்த ஒன்னுதா சரி ஒண்டியேப்ப ஓ இல்லாம முல்லாத மாரி ஆயிச்சுல்ல
உம் ஆமா ஆமா இப்ப இன்ட்ரெஸ்ட்ல்லா கம்மி ஆயிடுச்சு எல்லா நம்ம டி டுவெண்டிதா பாக்குறாங்கலே செரி சார் உங்களோட வெ த கிரிக்கெட் பத்தி பேசவே தே மிக்க மகிழ்
ரொம்ப சந்தோஷம் உங்க உங்களோட என்னோட இவ்வளோ நேரோ உங்களோடு உரையாடுனதுக்கு ரொம்ப சந்தோஷோ சார் ரொம்ப நன்றி
நன்றி வணக்கம்